ஆக்சுவலா ம் இப்போ அதே இதுல கன்னிடிநியூ ஆகுமா
ஏ எப்டி எனக்கு புரியல நீங்க சொல் அ ஆ ஆ பரவால்ல
கண்டினியூ ஆகுதுங்க
ஆ பரவாயில்லப்பா ம் நா ஆ நீங்க புதுசா
ஆ நா இப்பதா புதுசு நா எனக்கு இவ்ளோ நாள் இத பத்தி தெரியாது சரி அப்போ ஒவ்வொரு வாட்டியு வீட்ல எதுவு செலவுக்கு டக்குன்ன ஹாஸ்டல்ல தேவன்னா ஒவ்வொரு ஆட்டயும் வீட்ல கேட்க வேண்டியதா இருந்துச்சு அப்பா லேபரூ ஒர்க்கு தா ஆ ஆம்மா அம்மா ஹவுஸ் வைஃபே சரி அப்போ எல்லாத்துக்கு நம்ம வீட்டுல போய் கேக்க வேண்டா ஆ செல நேத்திக்கு அப்பாக்கு வேல இருக்கு நம்ம எப்டியாவது ஒரு வேலக்கு என்னத்திய்வது நம்ம கைசெலவுக்கு இந்த மாரி ஏதாவது ஒரு பத்து நிமிஷ பேசி இருந்தாலு எதுக்கா ஓட்டிடலா அப்டின்னு இருந்தே
நல்ல விஷயம்தாப்பா அதுவே இப்பதுல இருந்தே வந்தா நம்மளுக்கு நல்லா இரு க்கு அ நம்ம இப்ப வந்து இப்போ படிச்சிட்டே வேற நெறைய இப்ப உங்களுக்கு சனி நாயர் லீவ் அப் டின போது நீங்க வேல வேற எதாவது கூட ட்ரை பண்லா
ம்
ஆனா படிக்கிறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்குமான்னு பாத்துக்கிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க வேற ஏதாவது பண்ணிக்கலா
ம் நீங்க இப்போ இந்த மாரி ஒர்க் பண்ணிட்ருங்க அதா இப்ப ஹஸ்பண்ட் போறாங்க பையங்க ரெண்டு பேருமே எம் எஸ் சி முடிச்சுட்டு வேல பாக்குறாங்க
ஆமா
ஆ அப்பறோ ஏ போகாம நீங்க திடீர்னு
இல்லப்பா எனக்கு வந்து எப்டின்னா என்னால சும்மா இருக்க முடியாது எதாவது ஒரு ஃபை நம்பளுக்கு வந்து பைனான்ஸா நம்ம டெவலப் ஆகணு அப்படினா நீங்க சொல்றீங்கல்ல இப்ப அப்பா வந்து அப்பா கிட்ட கேட்கவோ இல்ல அம்மா கிட்ட கேட்கவோ கொஞ் இது மாரி ஏதாவது இருந்தா நம்மளுக்கு யூஸ்ஸா இருக்கு அப்படின்னு நானு அதே மாரிதா ப எனக்கானது நானு எடுத்துக்கிட்டேன்னா நா வந்து எனக்கு வந்து யாருக்காவது பதில் சொல்ணு பதில்ன்னா அதுக்கான விவர குடுக்கணுனா எனக்கு பிடிக்காது
ம்
இப்ப ஒருத்தங்க இப்ப எ வீட்டுக்காரு எனக்கு குடுக்குறாங்க ஆனா நா வந் து மறுடியு அதுக்கு கணக்கு சொல்லணுல நா என்ன செலவு பண்ணே ஏது என்ன சு அப்டினு ஆனா இப்ப இது பாத்தீங்கன்னா நா வந்து நா சம்பாதிச்சுக்கிட்டன்னா நா வந்து எனக்கு விருப்ப இருக்கிறவங்களுக்கு இப்ப யெ தங்கச்சியோ தம்பியோ அவங்க பசங்களுக்கோ எனக்கு என்ன வாங்கி குடுக்கணுனு தோணுதோ அதனால நா வந்து வாங்கி குடுத்துக்கலா யாரையு கேக்கணுன்ற அவசிய இருக்காது
ம் ம்
நா வந்து பசங்க வேல செஞ்சாலோ இல்ல அவங்க கிட்ட இருந்து கூட நா எதுவு எதிர்பாக்க மாட்ட அவங்களு ப நம்மளுக்கு தரணு அப்புடினு எல்லா அவுங்க சம்பாதிச்சுக்கிறத அவங்க வச்சுக்கிட்டு என்னோட செலவு கு நா பாத்துக்கணு அப்படின்றதுதா என்னோட ஆ நோக்கமே
ம்
அதுக்காண்டிதா எ எது கெடைக்குதோ அதெல்லா பண்ணிட்டு இருக்க வேண்டியதுதா
ம்
நா தையல் பண்ணுவே
ம்
எம்ப்ராய்டரி போடுவே இது எல்லாமே இருக்கு பார்ட் டைமா எ தாவது ஆர்டர் குடுத்தாங்கன்னா அதையு செஞ்சு கொடுப்பே நா
ம் ம் ம்
நெறைய வேலைங்க இரு கு நம்ப செய்யணு அப்டின்னா கொஞ்சோ நம்ம வந்து பிரிஸ்டேஜ் பாக்காம இறங்கி போனு அப்படின்னா நெறைய பண்ணிக்கலா பணம் ஆனா எனக்கு வந்து நாங்க இருக்குறது சிட்டியா இருந்தா அது வேற மாரி இருக்கு
ம்
அ இது வந்து டவுன் இல்லையா இங்க எல்லாரு கொஞ்சோ ஒரு மாரி பாப்பாங்க இவுங்க இருக்கு இவுங்களுக்கு இவுங்க ஏ வந்து மறுபடியு இதெல்லா பண் றாங்க என்ன காசு பைத்தியோ அப்டின்ற மாரி பேசுவாங்க
கரெக்டு கரெக்டு அதா அவ்வளவு பேர் போறாங்களா போய் வீட்டுல இருக்கனு அந்த மாரி பேசுவாங்க
ஆ அதுதா அ எதுக்காண்டி இப்ப நம்ம வந்து ஒரூ வயசு வரலயு தா நம்மளால கஷ்டபட முடியு அதுக்கப்புறமா நம்மளால முடியாது சோ அ து வர்லியமாவது நம்ளால முடிஞ்ச வேலய பண்ணிட்டு இருக்கலாம்ல
ம் ஆமா ஆமா கரெக்டு
ஆ ஏ பைய ம ஹை த்ராபேட்ல தா கோச்சிங் எடுத்தா அவனு அ அவனு வாரத்துல நாலு நாள் தா க்ளாஸ் இருக்கு மத்த மூண் நாலு காலியா இருக்கு போது எ பைய வந்து கேட்ரிங் போனா ம் ஏதாவது ஃபங்க்ஷனு அந்த மாரி
ம்
ஆ அந்த மாரி கேட்ரிங் போயிட்டு ஒரு ஒன் ஹர் டூ ஹவர்ஸ் வந்து சாப்பாடு பரிமார்றது
ம்
இந்த மாரி எல்லாமு செய்வா ஏ பையே
ம் ம்
சும்மா இருக்காம நம்ம கை செலவுக்கு மத்தவங்கள எதிர்பாக்காம அ நம்ம இஷ்டத்துக்கு வாங்கி ஆ பண்லா அப்டின்ட்டு அப்டி வாங்கிட் ட்டுதா எல்லாருக்குமே ஒரு கிட்ட கிட்ட ஒரு பத்து பேருக்கு அ பத்து பேருக்கு ன்னா ஏ வீட்டு ஆளுங்களுக்கு ஏன் ஹஸ்பண்ட் சைடு ஆளுங்களுக்கு எல்லாருக்குமே பேங்கிள்ஸ்லேந்து எல்லாமே வாங்கிட்டு வந்து குடுத்தா
ம் ம் ம்
அவே வந்து மிதி கல ஆனா அந்த அது ஒரு திருப்தி எல்லாருக்கு நா ஏ சம்பாதித்துல எல்லாருக்கு வாங்கி குடுத்தே அப்டின்றது அந் அந்த மாரி எல்லாருக்குமே வளயளு கம்மலு இந்த ஷோ அ ஃபேன்சி ஐட்டம்ஸ்சு எல்லாமே வாங்கிட்டு வந்து குடுத்தா
ம்
அந்த மாரி நம்ப சிட்டில இருந்தோனா நம்ளுக்கு ஏத்த வேல எதோ ஒன்னு கெடைக்கு ஆனா நாங்க இருக் க்கறது டவுனா அதுதா எனக்குக்க பிரச்சனயே
ஓகே ஓகே ஓகே
ம் உங்குளுக்கு அதுதா சொல்றே அந்த சனி ஞாயிறு டைம்ல வந்து எங்கயாது ஒரு பார்ட் டைமா நம்புளுக்கு கண்டிப் ப்பா கெடைக்கு
ம்
எதோ ஒன்னு பண்ணி பாருங்க
தேடுனா எல்லா கெடைக்குறதுதா
ஆ
தேடனு
நாமா நீங்கலா இப்ப வெளிய போய் பர்க் பண்லா ஆனா என் நா வந்து வீட்டோட செய்ற வேல எதாவது இருக் கா அப்டிந் தா தேடிட்ருக்கே நா வந்து
ம் ம் இப்ப இந்த இந்த ஒர்க் மட்டு தா பாக்கீங்ளா இன்னு வேற இருக்கா
இல்லப்பா இது மட்டுந்தா
இப்பெதிக்கி இது ஒன்னு
ம் ஆ இப்பதக்கி இது மட்டுந்தா போய்கிட்ருக்கு ரெண்டு மாசமா போய்கிட்ருக்கல்ல ஆ இத மட்டுந்தா பாத்துக்கிட்ருக்கே ஆனா இதுவு இப்ப முடிய போது அப்டின் சொன்னாங்க சரி
அடியா
ஆமா
ஓ அப்ப இதுக்கு மேல இந்த ஒர்க்கு இருக்காதா அப்போ
அ தெரிலப்பா நெறய வோர்க்ஸ் இருக்கு அப்டின் நெனக்குறே ஆ
ஆ
எனக்கு இது புதுசு தா அ எனக்கே இப்போ ஒரு மாசமா ஒரு மாசமா ஒன்ற மாசமாதா தெரியு இது
ஓ செரி செரி செரி
அ ஆனா இது எப்பந்தோ இருக்கா
அ ஆமா இது எதோ ஏ ஃப்ரெண்ஸ் சொன்னாங்க ஒன் இயரா இது இருக்குன்
ஆ என் எனக்கூ தெரிய்ல நா வந்து யூடியூப்ல தா பாத்தெ அத் அப்ப பாக்கும்மோது அவுங்க எப்பியோ வீடியோ போட்ருக்காங்க அட இது எப் பருந்தோ இருக்கு நம்மக்கு தா தெரியு இது மாரி யாராவ்து சொன்னா நம்பளுக்கு வந்து ஒர்க் பண்ற நல்லாருக்கோ ஈஸி
ம்
நா வந்து நறிய பண்ணியிருக்கன்டா நா ட்ரான்ஸ்கிரிப்ஷன் ஒர்க்கு பண்ணியிருக்க மெடிக்கல் ட்ரான்ஸ்கிரிப்ஷன் ஒர்க் பண்ணியிருக்க
ம்
அதுல்லா கைட் பண்ணுவாங்கல்ல நம்புளுக்கு அ நம்ம எ அது வந்து அ ஒரு ஃபைல் குடுத்துருவாங்கனா ரொம்ப கம்மியான பேமெண்ட் அதுங்களுக்கெல்லா வீட்லந்து வேல செஞ்சா
ம்
அ யு எஸ் மெடிக்கல் க இது நம்ம அப் அப்டேட் பண்ணணு
ம்
அவுங்களோட மெடிக்கல் ரிப்போர்ட்ஸு அவுங்க அ அவுங்க நேம்மு அவுங்க எ எப்ப கல்யாணொம் பண்ணாங்க பொண்ணோட அப்பா அம்மா பேரு பையனோட அப்பா அம்மா பேரு இது இய இது எல்லாமே என்டர் பண்ணனு
ம் ம் ம்
பி டி எஃப் குடுத்துருவாங்க அந்த பி டி எஃப் வச்சிட்டு நம்ம வந்து எக்ஸ் எல் ஷீட்ல ஒர்க் பண்ணனு
ஓக்கே ஓக்கே ஓக்கே
ம் அந்த மாரி எல்லாருக்கு வேலைங்க இருக்கு ஆனா ரொம்ப டைம் ஸ்பெண் பண்ணனு
ம் ம் ம்
ம் கம்மியான பேமெண்ட்டு ரொம்ப வொக்கு அது இல்லாம நா வந்து அதுக்குதா அதுக்குதா எதிர்பார்த்திட்ருக்க பி பீ வோ மாரி வீட்ல இந்தே டெலிகாலிங்கு அ அ அந்த மாரி ஏதாவ்து பண்ணிக்கிட்டா நல்லாருக்கு அப்டின்னு
ம் ஓக்கே
ம்
இது ஒரு வேள முடிஞ்சுட்டு வேற எதுவு இருந்தாலு எனக்கு கொஞ்சொ சொல்லுங்க நானு அத ட்ரை பண்ற
கண்டிப்பா பா நா சொல்ற நான்னு
அம்மா எந்தடைரம் டப்பிங் முடிஞ்சிட்ன்னா அடுத்தால இப்ப கயித்துல போட்றதுக்கு ஏதாவது வேணும்ல
ஆம்மா ஆம்மா ஒரு தரவ நம்ப வந்து பாத்துட்டோன்னா நம்முளுக்கு இன்னு வரணு அப்டின் மரிதா இருக்கு நமக்கூ வந்து அ பைத்தியமே புடி ச்சுரு எனக்கன்னா அடுத்த எதுவு இந்த புடின்னு இப்ப வந்து நல்ல போ போயிட்ருக்கு இது வந்து
ஆம்மா
நா அதுக்கப்பம்மா இல்ல அப்டின்னா எ அடுத்த வேலை எதையாவ்து தேடணு யாராவது ஒர்த்தர் நாங்களு அப்டிதா வச்சிருக்கோ நா ம் எ ஒருத்தருக்கு ஒருத்தர் யாரும் தெரியாதுப்பா எல்லாருமே சேந்து வாட்ஸ்அப் குரூ மாரி வச்சிக்கிட்டு யாருகாவ்து ஏதாவ்து தெரிஞ்சா உடனே எல்லாருக்கு அப்டேட் பண்ணிட்டு எல்லாரு வேலைய ஸ்டார்ட் பண்ண வேண்டியத்தா அந்த மாரி இருக்கு ஒருத்தர்க் ஒருத்தர் யாரு தெரியாது
ம் ஆம்மா
இந்த மாரி மெடிக்கல் ட்ரன்ஸ்கிரிப்ஷன்ல வந்தவங்கதா அதுக்கப்புறமா நாங்க வந்து ஒரு குரூப் மாரி ஃபாம் ஆய்ட்டு ஆ ஒரு ஒரு இது எதாவ்து வேல இந்தா ஷேர் பண்ணி பண்ணிப்போ
ம் ம் ம்
ம் தமிழ் ரிக்காடிங் ஒர்க் ஒண்ணு இருந்துது ஆயிரோ சென்டன்சஸ் ரிக்காட் பண்ண வேண்டியதா இந்துது ஒரு நாளைக்கி இல்ல இல்ல வேற ஒண்ணு அது வெப்சைட்ல வரு ம் அ
பரவால்லியே அது நல்லா அஆனா இப்போ இருக்குமா
இல்லப்பா அதெல்லா முடிஞ்சிருச்சு ஆறு மாஸ்த்துக்கு முன்னாடியே அதெல்லா முடிஞ்சிருச்சு
ஓ சேர் சேர் சேரிங்க
அங்க இருக்கிறத நம்ம அப்படியே ரிக்காட் பண்ணி அம்ச்சு விட்ணு ஒரு ஒரு சென்டென்ஸ் ஒரு ஒரு சென்டென்ஸா
ம்
இந்த மாரி ஒ முடிச்சில்லா அப்படின் பாத்தே ஒரு நாளைக்கி முன்னூ று நால்நூறு சென்டென்சஸ் முடிக்கணு அது நூத்தி அம்பது முடிக்கிற த்துக்குள்ளியே ஒரு மண் நேரத்துக்கு மேல ஆகுது ஒரு மண் நேரோ என்னா ரெண்டு மண் நேரமே ஆகுது
ஆ அது உங்களுக்கு அந்த தமிழ் கொஞ்ச இதுனால வாஸ்ச்சி வாஸ்ச்சி வரது உங்களுக்கு கஷ்டமா இரு
இல்ல இல்ல அதனால இல்லப்பா இப்ப வந்து நம்ம வந்து ஒ ஒரு சென்டன்ஸு ஒரு ஒரு இருவது செக்கண்ட்ல முடிக்கிறோ அப்படினா அது ஒரு நிமிஷோ ஆகுது நம்ம அத அப்டேட் அ அப்லோட் பண்றதுக்கு இந்த மாரி அத டவுன்லோட் பண்ணணு அத வந்து நம்ம படிக்கணு படி ச்சதுக்கு அப்மா அத அப்லோட் பண்ணணு அதுக்கப்புமா இன்னொரு சென்டென்ஸ் போகணு இந்த மாரி
ஆ
ஆ அந்த மாரி இருந்துது
ஓகே ஒரு வேல அப்ப இந்த இது முடிஞ்சுட்டுனா அடுத்தால வேற எதுவு வந்துட்டு அப்டினா டக்குனு என க்கு ஒரு மெசேஜ் அனுப்பிருங்க நானு அதுல சேந்துகிருதே
செரி செரிப்பா கண்டிப்பா ம் சேவ் பண்ணி வெச்சுக்கோங்க எ நம்பரு நானு சேவ் பண்ணி வெச்சக்கிறே ம் எல்லாரு எனக்கு தெரிஞ்சு னா ஒருத்தருக்கு தெரிஞ்சது இன்னொருத்தர் அப்படியே போட்டுக்கலாம்பா
ம் செரி
ம் முடிஞ்ச அளவுக்கு யார் யாரு குரூப் எப்போ வராங்களோ அவுங்களெல்லா ஒரு குரூப்பா சேத்துக்கணுனா நம்ம வந்து ந அடுத்த வேலைக் எதாவ்து கெடைக்கிதா அப்டினும்போது சொல்லா இப்ப உங்களுக்கு விருப்போ இந்தா நீங்க செய்லா டைம் இருந்தா அப்படி இல்ல அப்படீனா அந்த மாரி இருக்கு
ம் கரெக்ட்டு
ம் நெறைய பேர நா பேசிருக்கே அவுங்கலா வந்து சொல்லுவாங்க அக்கா அபார்ட் டைமாதா இது மாரி பண்ணிட்டுருக் கோ ஆனா படிச்ச படிப்புக்கு வேல செரியா கெடைக்காததுனால அவுங்க சொந்தமா பிஸ்னஸ்ஸே வெச்சுற்றாங்க
ஆ
அ எனக்கு தெரிஞ்ச ஒரு பையனு தெரிஞ்சன்னா இந்த மாரி பேசும்போதுதா சொன்னாங்க அ இல்லக்கா வேலயில ரொம்ப கம்மியான சம்பளோ அதனால வந் து நாங்க நாலு பேரா சேந்து பேப்பர் ப்ளேட்ஸ்தா பண்ணிட்ருக்கோ அப்படினு
ம்
ஒரு அளவுக்கு வருமானோ ஒரு வருஷோ வரலயு நம்ம எதுவு லாபோ எதிர்பார்க் க்க முடியாது ஆனா ஒரு வருஷோ கழிச்சதுக்கு அப்புறமா ஆ எல்லாமே நம்மளுக்கு கிளியரா தெரிஞ்சிரு நம்ம எப்டி எங்க எங்க யாரா டீலர புடிக்கணு இந்த மாரி
ம் ம் ம்
அ அந்த மாரியல்லா நெறையா பண்ணிட்டு இருக்கோங்க இப்ப இப்ப இருக்கிற இது வந்து முடிஞ்ச அளவுக்கு நா எல்லாருக்கு சொல்றது ஒரு இப்ப நீங்க வேல பண்ணாலுமே சரி ஆ வேற ஏதாச்சுமே நீங்க பண்ணணு ஏன்னா இப்ப இந்த வேல இல்ல அப்படினும் போது நம்மளுக்கு வருமானம் நின்னுடுது இந்த வருமானத்த நம்பி நறையா பேர் இருக்காங்கிள்ள அது இல்ல திடீருனு இப்ப பாருங்க வேலையில இருந்து தூக்கிடுறாங்க
உம்
அப்படி தூக்கிட்டாலுமே நம்ம வந்து தைரியமா நிக்கணும்னா நம்ம இன்னொரு வேலையு பண்ணிட்டு இருக்கணு கை வேல எதாவது
கரெக்ட்டு
உம் அந்த மாரி நீங்க பாத்துக்கோங்க அ இருக்கிற டைம்மா வேஸ்ட் பண்ணிக்காம
உம்
உம் கண்டிப்பா நா சொல்றேன்ப்பா ஏதாவது வேல இருந்தா
ஓக்கே எனக்கு இப்போ எங் அப்பா வேல எல்லா தெரியு ஏன்னா எங்க அப்பா கொத்தனார்னால சின்ன வயசுல வேலைக்கு போறப்போ கூப்பட்டு போவாங்க அதனால பிளம்பிங் எலக்ட்ரிக்கல் கொத்தனார் வேல வீட்டு கட்டுர அதுல எனக்கு தெரியு
ஓ அதெல்லா தெரிஞ்சாலே போதும்பா எனக்கு தெரிஞ்ச வரையு எப்பயுமே இருக்கிற வேலைதா உம்
அதனால அந்த ஃபீல்டு எனக்கு தெரியு கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டுன்னு
அதுலயே கூட போயிடுலா நீங்க